ஹலோ கேக்
ஆ கேக்குதுங்க நல்லாருக்கே நீங்க எப்டிருக்கீங்க
நல்லாருக்கங்க
ப்றமென்ன பண்ணிட்ருக்கீங்க
இப்பதா இன்னிக் செவ்வாகெழம இல்லிங்ளா சாமி கும்பிட்டு சாப்டுட்டு அ பையனுக்கு கொஞ்சோ ஒடம்பு சரியில்ல அவன தூங்க வச்சிட்டு செரி அப்டியே உங்கிட்ட பேசி ரொம் நாளாச்சு அப்டின் சொல்லி பேசலான் கால் பண்ணங்க
ஓகேங்க ரொம்ப நல்ல விஷயம் சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டாச்சி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன சமச்சிங்க
நீங்க செவ்வாகெழம பக்தியா இருக்கீங்க நா மிச்சமான மீன் கொழம்ப சாப்பிட்டு இருக் இருக்கேங்க
அப்டியா நீங்க எப்ப நேத்து வச்சீங்ளா இல்ல ஞாயித்துகெழம வச்சதுங்ளா
குழம்பு சாப்பிடுவே இத தூக்கி வெளிய ஊத்தவு மனசு வர்ல செரி ஃபிரிட்ஜில வச்சி சூடு பண்ணி சாப்பிட்டே இன்னைக்கி
ஆனா அதுக்காக ரெண்டு நாளாவா சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்
இல்ல நா மண்டே சாப்பட மாட்டே ஆமா மண்டே சாப்பட மாட்டே சின்ன வயசுல இருந்து அம்மா அப்ப வீட்ல வந்து அது திங்ககெழம சாப்ட மாட்டோ நாங்க கார்த்திக மாசோ வெரதோ விட்றவங்க புரட்டாசி மாசோ மாதிரியே அதுனால அ இன்னைக்கு அது கொஞ்சோண்டு மிச்சோ இருந்தது சாப்பட்டே
ஒவ்வொரு எடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரி கடைப்பிடிக்கிறா ஆ அத வழிமுறை பண்றாங்கல்ல ஏதோ இப்ப நமக்கெல்லா பாத் பீன்னா இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்ப ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு மாதிரி இருக்கு இதெல்லா நம்ம அதுக்குள்ள போயி பழகி கத்துக்கிட்டு ரொம்ப டைம் எடுத்துடுது இல்ல நமக்கு அனுபுவங்கள் இல்லாம
ஆமா நம்ம ஹஸ்பண்ட் சைட்ல என்ன கடைப்பிடிக்கிறாஙளோ அத நம்ம ஃபாலலோ பண்றோ ஆனா ஏன்ன நம்ம சாப்பிட மாட்டோம்ன்னு சொல்ற நாள் வந்து சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணுவாங்க பாருங்க ஒரு குரூபு அதெல்லா உங்க வீட்லதா இங்கெல்லா அப்டி இல்லைன்னு அத சமாளிக்கிறது இன்னு பெரிய விஷ்யோ
எ அது நமக்கு கொஞ்சொ நாள் ஆகு ஏன்னா இப்பதான நம்ம வந்திருக்கோ நமக்கு கொஞ்சொ போட்டு நமக்கும் டைம் எடுக்குல்ல அதெல்லா பழகிக்க அந்த எடத்துல இருந்து அதுனாலெல்லா புரிஞ்சுக்கிறதே இல் இல்ல நீங்க இப்பவே மாறணு இப்பவே நடத் இருக்கனூ நாங்களெல்லா இப்டி தா சாப்பிடுவோ நீயு இப்டி சாப்பிடு அப்டியெல்லா நம்ம மேலே போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்களா நம்மள
ஆமா அது வந்து அவுங்க பிரஷர் அதாவது இப்பவே ச மாறனுன்றத விட நம்ப ஏ மாறணும்ன்றது தா என்னோட கேள்வி திங்ககெழம சாப்ட மாட்டியா செரி சாப்பிடாத நீங்க சாப்பிட்டுக்கோங்க அவ்வளவுதா அத வந்து யாருமே அக்செப்ட் பண்ண மாட்றாங்க
அத வந்து அக்சப்ட் பண்றதே இல்ல ஏன்னா இப்ப வந்து அவுங்களுக்கு எப்டின்னா அவுங்க வந்து கல்யாணோ ஆயி வந்த உடனே வந்து அப்ப இருந்த காலத்துல எல்லா அவுங்க வந்து ஈஸியா மாறி றிட்டு இருந்துருப்பாங்க அவுங்க அத அவுங்களோட விருப்பம் தான ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விருப் இருக்கு அவுங்க வந்து இப்ப நம்ம படிக்கிறதுலயே இப்ப எல்லாருக்கு ஒவ்வொருத்தர் ஒரு விருப்பம் இருக்கு எல்லாத்துக்குமே குமே ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட விருப்போனு ஒண்ணு இருக்கு இல்ல ஆனா இவங்க வந்து நம்ம வந்து நம்ம அங்க இருந்து வந்திருக்கோ அப்பதா நமக்கு இங்க இருக்கிற சூழ்நிலைகளு ஆட்களையு நெறைய விஷ் விஷயங்கள் நமக்கு இப்ப நமக்கு ஒரு எடத் த்துக்கு புதுசா நம்ம போறோம் அப்படின்னாலே நைட்டு நமக்கு தூக்கம் வராதுல்ல அதையே வந்து நமக்கு பழகி கொஞ்சொ கொஞ்ச நாள் இருக்கு எடுக்கு ஆனா வந்து இவுங்க என்ன பண்றாங்கா நம்ம வந்த உடனே அந்த சாப் பாட்டுக்கு மாறணு அந்த வீட்ல இருக்குற மாதிரிதா இருக்கணு காலையில அஞ்சு மணிக்கு எழுந்துக்ணு இதெல்லா எப்டி நடக்கு நம்ம ஒரு ஆறு மணி ஆற்ற ஏழு மணி வரையு தூங்கி பழ பழக்க பட்டவங்களா இருந்துருப்போ நம்ம அம்மா வீட்ல நம்ம எந்த வேலையு நம்ம செய்ய மாட்டோ எழுவோ ஏதோ ஒ நம்மளால முடுஞ்சது செய்வோ நம்ள யாரு அவுங்க கேட்கவு மாட்டாங்கல்ல ஆனா இங்க வந்து அஞ்சு மணிக்கு எழு சாணி போடு வீ என்ன வா காலைல எழுந்து இந்த சாணி போட்டா என்ன போடலனா என்ன யார கேட்டாலு இது ஒரு பெரியப் பஞ்சாயத்தா சொல்லிகிட்ருக்காங்க
ஆமா
இது ஏதோ ஒரு பெரிய பிரச்சன மார்
நா வந்து காலேஜ் முடிச்ச உடனே கல்யாண ஆயிடுச்சு இங்க வந்து பாக்கம்போதுதா வீட்டு வேலனா என்னானே தெரியு‌ அஞ்சு மணிக்கு எந்திரிக்கில ன இவுங்க டைரெக்டா சொல்ல மாட்டாங்க எங்க மாமியாரோட தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி அவுங்க ஃபோன் பண் பண்ணி அஞ்சரைக்கு எழுப்புவாங்க எதே பெட்ரூம் கதவ தட்றதுக்கு ரொம்ப நேர ஆகாது ஆனா அங்க இருந்துதா எனக்கு ஃபோன் வரு நீ ஏ எந்திரிக்கிலையா அப்டினு எனக்கு வித்யாசமா இருக்கு அத‌ டைரெக்ட்டா எழுப்பி விட்டா நாலு நாள் எழுப்புனா அஞ்சாவது நாள் நம்மளுக்கே ப பழக்க வந்துரு
அதுவு இல்லாம கொஞ்ச நாள் ஆகுல்ல ஏனா நா இப்ப நம்ம புது வீட்டுக்கு நம்ம போய்ருக்கோ புதூ புதுசா இருக்குல்ல எல்லாமே நமக்கு அப்டிங்கம்போது நமக்கு தூக் க்கு இருக்காது அங்க அம்மா அப்பாவோட நியாபகமா இருக்கு கொஞ்சோ அதனால நைட்ல எப்டி தூக்க இருக்காது ஆ காலைல எழுந்தவொன்னே அழுகதா வரூ என்னா நம்ம ஃபர்ஸ்ட் எழுந்த ஒடனே அந்த அவுங்ளோட கொரல் எல்லா காதுக்குள்ள கேட்டு கேட்டு பழகிடுச்சுல நமக்கு இப்போ புதுசா ஒருத்தரோட குரல கேக்றோ புது வீட்ல இருக்கோ அந்த எடத்துல போய் நமக்கு என்ன பண்ணணுனே ஃபர்ஸ்ட் ச்சு தெரியாதுல்ல நம்ம வீடா இந்தா நம்ம இஷ்டத்துக்கு போவோ உக்காருவோ ஏதோ ஒன்னு பண்ணிகிட்ருப்போ அ த நம்ம பழக கொஞ்ச நமக்கு கொஞ்சோ டைம் எடுக்குல்ல நமக்கு அதெல்லா புரிஞ்சுக்கிறவே மாட்டாங்க காலைல எழன்னு இவ்ளோ நேரத்துக்கெல்லா எழணு அப்டிங்கிறது இல்லனா நம்ம எழலன்னா குண்டாவ போட்டு தொட்டு தொட்டுன்னு உருட்றது என்ன காலைல அஞ்சு மணி க்கு அஞ்சர மணிக்கே எழுந்து சமைக்கிணுமா என்ன அப்டி இல்லியா நம்ம வந்து இப்ப போயிருக்கோ நமக்கு ச சமையல் தெரியாது அ இது எல்லாமே முன்னாடிேயே சொல்லிருந்தா கூட நம்ம போன ஒடனே நம்ம சமைக்கணுன்ட்டு நம்ள விட்டுர்றாங்க நம்ம எப்டி சமைக்க முடியாது ருசியா வேற செய்ணுன்றாங்க எப்டி ருசி சியா நம்ம செய்ய முடியு நமக்கே ஒன்னு தெரியாது பண்ணா கூட பரவால்ல இந்த யூடியூப் எல்லா இருக்கு நெறைய நமக்கு இந்த ஆ ஆன்லைன்ல நம்ம பாத்து பாத் து நெறைய விஷ்யங்கள் நம்ம இப்ப கத்துக்கிறோ ஆனா வந்து அப்ப நமக்கெல்லா அந்த யூடியூப் இல்ல பட்டன் ஃபோன் தானே நம்ம வச்சிருந்தோ அப்ப இருக்கம்போது நம்ம எப்டி நமக்கு சமைக்க முடியு
ஆம்மா ஏனா நம்ப ஜென்ரேஷ் ஷன் அப்டிங்கும்போது நைன்டிஸ் கிட்ஸ் அப்டின்னு வரும்போது நா காலேஜ் முடிக்கம் போதா ஃபே இமெயிலுக்கு அடுத்தபடியா ஃபேஸ்புக்கே வந்துச்சு அப் அதுக்கப்ற ரெண்டு வருஷ கழிச்சுதா டச் ஃபோனே கண்டுபுடிச்சாங்க டச் ஃபோன் வந்து ஒரு வருஷ கழிச்சுதா வாட்ஸ்அப்பு யூடியூப் இதெல்லா அது வரைக்குமே வாட்ஸ்அப் யூடியூப் எல்லா என்ன வர இல்லவே இல்ல சோ அந்த மாரி ஆமா இது என்ன கொழம்பு பண்றது எப்டி பண்றதுனா இது கூட உங்க வீட்ல சொல்லித் தரலயா அப்டின்ற அ சொல்வாங் ஆ இது கூட தெரியாம தா உங்க அம்மா வளத்துனுச்சா அப்டினுட்டு தா அடுத்ததே ஆரம் அங்கதலா கேக்குறதுக்கு வேற பயமா இருக்கு போயி
ஆமா ஏனா அப்ப வந்து இப்ப நம்ப அப்ப முன் இப்ப மாதிரியெல்லா நம்ப எவ்ளோ நேரம்னாலே நம்ப ஃப்ரியா பேசிக்கலான்றதெல்லாம் அப்ப இல்லல்ல அப்ப ஒவ்வொரு இப்ப நம்ப எவ்ள நேர பேசுறோ அதுக்கு ஏத்த காசு புடிச்சிடுவாங்கல்ல நமக் அதனால அப்பயு நம்ப ரொம்ப நேரமு பேச முடியாது இல்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரொ இது எப்டி செய்யுறதுன் ன்றது கேக்கற்துக்கு வந்து இருக்காதுல்ல இதெல்லா ரொம்ப இ இ அவங் வந்து அவங்க இருந்த இதுத்துல இருந்துடாங்க அது ஓகே அனா இப்ப வந்துருக்க பொண்ணயு புடுச்சி ஒரு இது ல்ல நம்ம போட்டு தள்றோமே அந்த பொண்ணு கஷ்ட்டப்படுமா கஷ்ட்டப்படாதா இதோட கொடும்ம இன்ன அப்டின்னா பகல் நேரத்துல தூங்கவே கூடாதுன்னுவாங்க இங்க நா கல்யாண பண்ணின்னு வரமோது பகல் நேரத்துல தூங்கவே கூடாதுன்னுவாங்க அனா எனக் நல்லா தூக்க வரு மதியத்துல நா கொஞ்ச நேரனா தூங்கி பழகுனவ
ஆமா
அது ரொம்ப கஷ்ட்டமா இருந்துச்சு எனக்கு ஃபஸ்டல்லா என்னடா இது அப்டி இருக்கேன் சொல்லிட்டு சொல்லுங்க சொல்லுங்க
சின்ன வய்ஸ்ல நமக்கு டீவி ஒன்னதா என்டர்டயன்மண்ட்டு ஃபோன் எதும்மே கெர் டையாது நம்ளுக் எல்லாரு சோஃபால காந்து எங் வீட்ல நாலு பேர் சோஃபால ஒக்காறாங்னா நா அஞ்சாவுதா வருமோது கீல தா எல்லாத்துக் காலு கடியல தா ஒக்காரு அதனால்யே இப்ப வரிக்கு டீவி பாக் கட்த இன்னமே வந்து எங் வீட்ல சோஃபா சேர்லா நா ஒக்காற்றதுக்கு எனக்கு பங்கி பர்மிஷன் கெடயாது
இதெல்லா ரொம்ப ஒரு அடிமெ தனந்தான ஏனா எனக்குமே பாருங்க அப்டிதா எனக்கு கல்யாண ஆயி வந்தப் புதுஸ்லிந்து அவுங்ளே டீவி போட்டுட்டு உக்காந்துப்பாங்க அது நா மேலெலா உக்காரக்கூடாதுன்வாங்க இதோட கொடும்ம என்னனா கல்யாணன புது உசுல சொன்னாங்க சரி ஒரு டைவு வ அப்ப வந்து மாசமா இருந்த ஒரு ஏலு மாச இருக்குன் நெனக்கிற ஆ ஏலு கண்டிப்பா ஏலு டூ எட்டு மாசொந்தா இருக்கு அந்த மாசத்துல வந்து நம்ப்லால எப் டி கீல உக்காந் உக்காந் எழ முடியு இப்ப எ ஒ உக்காந்து சாப்பட்ணு சாப்டமோது கண்டிப்பா நா கீல தா உக்காந்து சாப் டுவ இப்ப டீவி பாக்றனாலு கீல ஒக்காந்ருவ அனா நம்ம இப்ப சும்மா சும்மா இப்ப காய் கட் பண்றதுக்கு இல்ல வெங்காய பூண்டு உரிக்கிற்துக்குளா நம்ம கீல உக்காந் உக்காந்து எத்தன டைம் நம்ளால எல முடியு சொல்லுங்க அப்புடி இருக்குமோது நா ஒக்காந்த ஒக்காந்து எய் ந மேல உக்காந்து குவ அப்ப வந்து ஒக்காந்து ஒ யு கி நா ஒக்கார் நா கீலவ் உக்காந்துருக்க மரியாத்யே இல்லாம மேல உக்காந்துருக்கான் சொல்லி சண்ட போடுவாங்க உங்குளுக்கு வந்த மாரி எனக்குமே எனக்கு ஒன்னு புதுசால்லா இல்ல அனா அதல்லா கே ரொம்ப இத் ப்டி இருக்குன்னா ஏன்டா கல்யாண பண்ணிக்கிட்டோ என்ன மேரேஜ் மட்டுந்தா வாழ்க்கியா அப்டின்றதெல்லா தோணு ஹஸ்பண் என்னதா சப்போட்டா இருந்தாலு இப்ப கூட் கூட பாருங்க அந்த டீ வி பாக்குற உரிம எனக்கு இல்ல எங்க வீட்ல ஏ பைய வந்து நெத்து கேட்டா அவ்னுக்கு ஒடம் சரியிலன் வீட்ல இருக்கா நெய்த்து கேட்டா நீ ஏம்மா ஆ சாப்புட்டு இதே டூம்ல இருக்க அப்டடீன் சொல்லிட்டு என்னா அவங்க ரெண்டு அங்க அவுங்க ரெண்டு பேருக்குமே டீவி பாக்கதா கரக்ட்டா இருக்கே இதுல அங்கி ரெண்டு பேருக் சண்ட இதுல நா வேற பேய் எங்க பாக்கறது டீவி முன்னாடி கி பக்கமே போய் சேர போட்டு உக்காந்துற்றாங்க எல் ட்றதே இல்ல அந்த எடத்து உட்டு அப்ப எப்டி நம்ப ரிமோட்டு கைல இருக்க ரிமோட்டு புடுங்கியா போயிட் அம்மா டீவி சேனல்ல மாத்தி பாக்க முடியு
ஆ அவுங்ள்க்கு தா புத்தி இல்லனா சே போ டீவி தானேனனு ஜம்மா டீவி பாத்தல்லா முலுசா ஒக்காந்து சேட்டிஸ்ஃபைடா டீவி பாத்தனா ஒரு பத்து வர்ஷ இருக்கு
ஆ எனக்குமே இருக்கு ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டு தா நம்ப்ளால அப்டி
அ ஒரு பத்து பன்னண்டு வர்ஷ இருக்கு டீவி பாத்து
கல்யாணதுக் அப்ரொ நம்ளால எங்க போயிட்டு நம்ளோட சுதந்ரமா நமுக்கு புடுச்ச டைம்ல நம நமக்கு தேவைப்படுற இடத் டைம்ல போயிட்டு நம்ம உக்காந்து டிவி பாக்க முடியுது பாக்க முடியு
அதே டிவியு டிவி ஸ்டாண்டையு துணி போட்டு தொடைக்க சொல்லுங்க பாக்கலா
டைக்க மாட்டாங்க அது குப்பையா இருந்தா கூட நம்ப தா போய்
ஆமா ஆயுத பூஜைக்கு ஒரு பொட்டு வைக்க சொல்லுங்க பாக்கலா
வைக்க மாட்டாங்க நான்ல்லா இப்பெல்லா விட்டுறது நீங்க தானப் பாக்குறீங்க நீ அவங்களே தொடைக்கிறுனு சொல்லிட்டு எ கணவர் வந்து அவர் எங்க வீட்டுக்கார் என்ன பண்ணுவாருன்னா அ அப்ப சனிக்கெழம ஞாயித்துக்கெழம லீவ் வருது இலைங்கிளா அந்த டைம்ல எடுபாரு கிளீன் பண்றதுக்கு நான் போய் கம்முனு நா ரூம்ல உக்காந்துருவ நீ ஏ ரூம்ல வந்து உக்காந்துட்டனா நா அப் பதா கேப்ப நா டெய்லி இதே ரூம்ல இப்படியேதா நா தனியா உக்காந்துருக்க நா எதுக்கு வந்து வேலை செய்யணு அங்க யார் உக்காந்துருக்காங்களோ இப்ப நா இருக்கிற ரூம் நா நீட்டா வச்சிருக்கனா இல்லையா அங்க ஏதாச்சு ஒரு தூசு இருக்கா இரு இல் கியா பாருங்க இருந்தா சொல்லுங்க நா இங்க கிளீன் பண்ணிக்கிறே அமித் ஷேரல்லா அவங்க தான வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள பண்ண சொல்லுங்கன்னு விட்டுருவே ரொம்ப ஒரு ஒரு ஒவ்வொரு டைம் மேல என்ன ஆகுதுன்னா அந்த மனசு வந்து மறுத்து போயிடுது அப்புடி இங்க ஒரு அ இதுல நமக்கு வேண்டா ச் இது எதுமே நமக்கு நம்மது இல்ல நமக்கு வேண்டா நம்ம இதுக்கு இது எல்லாமே நமக்கு வேண்டான்ற மாரி வெறுத்துருது அதே மாதிரி வெ இருக்க வச்சுறாங்கு நெறய பேரு
நா கூட சோஃபா சேர் வந்து தொடவே மாட்ட டஸ்ட்டு தொட ஆ தொடைக்கவே மாட்ட இந்த லீவ் நாள்ல பசங்கள வச்சு அவங்க கிளீன் பண்ணிக்குவாங்க சோஃபாவ நகத்தி விட்டாக் நா இந்த இடத்துல கூட்டி மாப் போடுவ இல்லன்னா வெறு ஹால மட்டுந்தா பண்ணுவ
அவ்ளதா நம்மளால பண்ண முடியு ஏன்னா நம்பதா உரிமையே இல்லயே நமக்குதா உரிமையே இல்ல அப்டி யா நம்ம பண்ணணு
ஆமா இது வீட்டோட விட்டா கூட பரவால எங்க வெளிய போனாலு அந்த பொண்ணு மேல எல்லா ஒக் காறாது கீழ பாய் போட்டுருங்க ம்பாமாங்க கஷ்டமாருக்கு நா கொஞ்ச குண்டா இருப்ப நல்லா கையுனி ஒக்காந்து எந்தி க்கும் போது உக்காரும்போது உக்காந்துல எந்திரிக்கும் போது எல்லாத்து முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி அசிங் ங்கம்மா இருக்கு எனக்கு
இல்ல இப்ப யாராலுமே கீழ உக்காந்து அவ்ளோ சீக்கிர எழ முடியிரதில்ல ஏன்னா நமக்கு எல்லாமே பத் திங்கன்னா ஆப்ரேஷன் தான பண்ணியிருக்கா ஃபேமிலிபிளான் ஆப்ரேசன் எல்லாமே இருக்குல்ல இதெல்லா வச்சுட்டு நம்மளால நீங்க கொஞ்ச பாருங்க நம்ம ஃபாஸ்டா ஏதாச்சு ஒண்ணு பண்ணிட்டா கூட அந்த தயில் போட்டிருக்க எட நல்லா இழுத்து புடிச்சிரு அப்புடி வலி இருக்க ஆரம்பிச்சிரு ஊதிக்கு அதெல்லா யாருகிட்ட போய் நம்ம சொல்ல முடியு சொன்னாலு யாராச்சு புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்களா இல்ல
ரெண்டு பிள்ளைக்கே இப்படி நம்ம அன்ன அந்த காலத்து மாரி எல்லா வரிசையா பெத்து போட்டிருந்தா என்ன ஆயிருப்பாங்களோ